என்ன பண்றீங்க நல்லாருக்கீங்களா
சூப்பரா இருக்கேன்
நல்ல
ஓகே அப்பறம்
கொழந்தைங்கலாம் என்ன பண்றாங்க எல்லாரும் ந நல்லாருக்காங்க
ஓகே என்ன சமைச்சீங்க லேட்டா கேக்குதா நா பேசுறது
தர்ஸ் டே வேற ஃபாதர்ஸ் டேக்கு பேசினே
ஓகே
அப்பா கிட்ட பேசுனே ஃபாதர்ஸ் டே விஷ்சஸு நீ அப்பா கிட்ட பேசுனீங்களா ஃபாதர்ஸ் டே விஷ்லாம்
விஷ்ஸல்லாம் பேசல ஸ்டேட்டஸ் மட்டு வச்சேன்
ஓ நாங்க ஸ்டேட்டஸ்ல வக் காம டேரெக்ட்டா பேசனோம் அவுங்களுக் கெல்லா பேசினேன் இங்க ஏ கொழந் தைய அவுருக்கு சொல்ல சொல்லி ஞாபப்படுத்தல நேத்து
அச்சச்சோ அப்டில்லாம் பண்ண கூடாது தப்பு
இன்னமு நினவு இல்ல நெனவுலாம் போயிடுச் தா இதுவுமே வந் நா அம்மா கால் பண்ணாங்க அப்போ அக் கா சொல்லுச்சு அதுனால சொன்னே இல்லனா எனக்கு அதுவு நெனவு இருந்திருக்காது
ம் சேரி சா ஆ சமைச்சாச்சு ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு ரொம்ப போராடி அனுப்பி உட் ருக்கேன்
ஏன்
அக் எந்திரிக்க மாட்டேங்கிது நல்ல மூணு நாளா லீவ் மாரி ஆயிரு சு கால்ல எந்திரிச்சது லேட் டு கிளப்பி அனுப்புறதும் லேட்டா ஆயிடுச்சு ஆனா டெயத்துக்கு அனுப்பியாச்சு நா தா பர பரப்பரன் திரிஞ்சேன் புக்ஸ் எல்லாம் அட்ட போட்டு குடுத் துட சொல்லிருந்தாங்க ஆ சாட்ட டே சண்டேலா டுட்டு இப்ப கால் லேல ஒக்காந்து அட்ட போட்டா பர பர பரன்னு கெளம்பியாச்சு ஆமா யார் பாவோ நா தா பாவோ
இல்ல இது பசங்களுக்கு ஒரு அளவுல சல
அவெ பாட்டுக்கு ஜாலியா தா உக்காந்து சாப்டுட்டு இருந்தா அவெ சாப்டுற டயத்துலதா நா பண்ணே அ நா வந்து கால்ல முள்ளங்கி முருங்க்கா போட்டு சாம்பார் வச்சே
வாசம்மஸ் ஃபுல்லா இருக்கு
ஆமா முட்டைய போட்டு ஆ குடுத்து அனுப்பி வுட்டுட்டே
இங்க அதேதா ஆனா சொரக்கா போட்டு சாம்பார் வைக் கில பாசி பருப்பு கடைஞ்சுட்ட சொரக்கா போட்டு
செரி செரி
கடைஞ்சுட்டு குட்டிக்கு மட்டு முட்டைய ஊத்தி குடுத்து வுட்டுட்டே காய் எதுவு வாங்கல நேத் வெளியில போடுறதுனால சண்டே சண்டே தா எப்பையு சூ ஸ்டோர் பண்ணுவே அது கொஞ்சோ வாங்கல அதனால ஏங்களுக்கு மட்டு அப்புறமா ஏதாவது காய் வாங்கி ஈ செஞ்சுக்கலா அப்டி இல்லன்னாக்கா கூட மாம்பழோ இருக்கு தொட்டுக்கங்க மாமானா தொட்டுப்பாரு அதனால அது போது அப்டினு உட்டுட்டே
லஞ்ச் அவங்களுக்கு து பேக் பண்ணணுமா
ஆஹா நீடு இல்ல குட்டிக்கு மட்டு பேக் பண்ணா போது அவர் வீட்டுல ஒர்க்ஃப்ரம் ஹோம்ல தானே இருப் பாரு
அப்டியா செரி செரி ஆக்சுவலா அவங்க என்ன ஒர்க்கு பண்றாங்க
மாமா வந்து ஃபுட் மேக்னட்டிக்கு எக்யூப்மெண்ட்டு
அப்டின்னா
ம் ஃபுட் பேக்ட்ரி பாத்திருக்கியா சேனல்ஸ் பாத்திருக் க அதுல ஃபுட் பேக்ட்ரி பாத்திருக்கியா அதுல வந்து ஃபுட் டு ப்ராடக்டு ரெடி ஆகி வெளியில வரும்ல்ல அதுக்கு ஒரு சில மெஷின்லா யூஸ் பண்ணுவாங்க இல்ல
ஆமா
அந்த மெஷினு சப்ளை பண்ற சப்ளயர் இவங்க தா இவங்க கம்பெனி தா
ஓ செரி செரி ஆ
ஒரு நாலஞ்சி கம்பெனி இருக்கும் ஹார்ட்வேர் இண்டர்ஸ்ட்ரி இவங்களோடது
செரி
நாலஞ்சி கம்பனி இருக்கும் இவங்கலா என்ன பண்ணுவாங்க னா இந்த மசாலா பாக்கெட் பண்றவங்க ஆ சிப்ஸ் பண்றவங்க சா கிலேட்ஸ் பண்றவங்க இந்த மாதிரி எ ஒரு நறையா கம்பெனிஸ் இருக்கா இதெல்லாம் ரெடி பண்ற கம்பெனிஸ்சு இவுங்க கிட்டெல்லாம் போயி அவங்களோட ரெ க்யூர்மெண்ட்ஸ கேப்பாங்க ஒங்களுக்கு என்ன வேணுன்னு அவுங்க வந்து சொல்லுவாங்க இல்ல ஒரு மணி நேரத்துக்கு இத்தன உருளக்கிழங்க கட் பண்ணணும் ஒரு மணி நேரத்துக்கு எனக்கு இத்தன பாக்கெட்டு வந்து சீல் பண்ணி வெளியில வ ட்டனு ஒண்ணு ஒண்ணுலயும் இவ இவ்ளோ இவ்ளோ கிராம் வேணும் இந்த மாரி அவங்களோட ரெக்குயர்மெண்ட்ஸ குடுத்துருவாங்க குடுத்தது கப் புறம் இவங்க ஆஃபீஸ்க்கு வந்து அத அ உங்காத்து பேசி
ம்
செகண்ட்ல ப்ராடக்ட் இல்லியே நா நல்லா அதான் உக்காந்து இருக்கேன் அங்க கொண்டுட்டு போயி டிமோ குடுப்பாங்க
ஆ
அப்டியா
ம் ரிசீவ் ஆகும்போது லைட் டா ஷேக் ஆகுது ம்
ஓ டெமோ குடுத்துட்டு வருவாங்க டெமோ குடுத்து ஓகே ஆனதுக்கப்றோ ப்ராடக்ட் ட் சேல் பண்ணுவாங்க இதுதா அவுங் ளோடது இப்போ இவுங்க என்ன பண்ணணு அப்டின்னா எ மா த்ரியான கம்பெனிஸ் இருக்குல்ல அவுங்க கிட் ட போய்யி நா அ வந்தி எக்யூப்மெண்ட்ட பெஸ்ட்டா பண்வோம் ஆ அட்வான்ஸ் த்ரு டெக்னிக்ஸ் நெறையா யூஸ் பண்றோ அத மாதிரி சொல்லி ஆர்டர் எடுத்துட்டு வரணும்
ம் செரி செரி ஆ
ப்படி இருக்கும் இதுதாற் அவுங்கள ஜாப்பு இதுதான் ஜாபோட நேச்சர் அவுங்களுது
சேரி சேரி அது இப்ப ஒர்க் ஃப்ரம் ஹோமா குடுத்துட்டாங்களா
இல்லடா இவுரு பாதி நாள் ஊர்ல இருக்க மாட்டாருல்ல
ஆ அந்த கம்பெனிஸ்ச பாக்குறதுக்காக ஸ்ட்ரே
ஆமா நேரடியா போனும் ஆமா ஆல் ஓவர் இன்டியா போ நோ அப்புறோம் வந்து இந்த மா த்ரியான அட்வான்ஸ்டு டெக்னாலஜில மிஷின்ஸ் வந்து இந்த யூரோப்பு பிரான் ஸ் நெதர்லாந்த் இல்லலாம் வந்து கண்டுபுடிப்பாங்க அட்வான்ஸடு டெக்னாலஜில்ல அப்டி கண்டுபுடி க்கும் மோது கம்பெனி சார் பாவே அவுங்கள வந்து அங்க அனுப்பி விடுவாங்க நீங்க போய் அத பாத்துட்டு வாங்க நம்பளும் இங்க வந் ட்டார் யூஸ் பண்லா த்ரெக்னாலஜூ ஏ அப்டினு அனுப்பிடுவாங்க அப்போ வந்து
அது வந்து அலோ பண்ணுவாங்கங்க பாக்குறதுக்கு
ஆ அவுங்களோட இன்வென்ஷன் தானே காஸ் குடுத்துதான் நீ வாங்கவே முடியும் அந்த டெக்னாலஜிய
ஆ செரி செரி ஆ
அப்டி
ஓகே ஓகே அத போய் பாத்துட்டு வரனும்
ஆமா ஆமா இவங்களும் ஸ்டால் போடலாம் இவுங்களும் வந்து ஜெர்மன்ல ஸ்டால் போட்டுருந்தாங்க இவுங்களோட மெஷின்ஸ்ஸ கொண்டுட்டு போய் நாங்க இந்த டெக்னாலஜி யூஸ் பண்றோம் தின்ன ஸ்டால் போட்டுருந்தாங்க ஏன்னா நம் ரொம்ப அ இன் இந்தியாவ விட மத்த இடங்கள்ல வந்து இந்த ரெடிமேடு ஃபுட்டோடது வந்து ரொம்ப அதிகோ
ம்
அப்ப வந்து எக்யூப்மெண்ட் தேவைப்படவுல ரொம்ப அதிகோ
ஆமா ஆமா சரி சரி ஓகே சூப்பர் ஆ நல்ல
இன்கேஸ் அந்த மாரி வெளியில இருப்பாங்க ஆமா ஆமா கண்பா எனக்குதா வராது அவர் வரு
உங்களுக்கு வராதுன்னு நீங்க எப்டி சொல்லலா நீங்க தா நல்லாதானே பேசுறீங்க
ம்
கது
ம்
பே சுவே அவ்ந்து ஒரு அர மணி நேரோ பேசணும்னு பேச மாட்ட
ம்ஹ் ஹ் ஹ் சரி சரி இம்ப்ரூவ் பண்ணிக்கேங்க என்னோட ஒர்க்குக்கு தேவைப்பட்டா நா உங்கள கால் பண்ணுவே அதனால இம்ப்ரூவ் பண்ணிக்கேங்க
கண்ப்பா நா இப்ப டெயிலிப் பிராக்டிஸ் பண்றேனே பத் பத்து நிமிஷோ
அப்டியா எப்படி பிராக்டிஸ்
ஏஐ கிட்ட ஏஐ கிட்டதா வேற யாரு கிட் ட்ட
ஏஐ கிட்டையா என்ன ஆப்பு
ஆ சிவி
சிவியா
எஸ் ஐ வி ஐ
எஸ்ஐ விஐ நானுமே பண்ணணு தா ஏன்னா ரொம்ப இங்கிலீஷ் பேச முடியல பேசுறதெல்லா புரிஞ்சுக்க முடிது
ம் நா ஃபஸ்ட்டு குட்டி குட்டியா வந்து குட்டிமா கிட்ட தா சொ ஸ்டார்ட் பண்ணுன நீ குட்டிமா கிட்ட த ஸ்டார்ட் பண்ணு
அப்படித்தா பண்ணணு தேவ் கிட்ட தா நா ஸ்டார்ட்
ஆ குட் டி மாரி ஸ்டார்ட் பண்ண அந்த பிரிங் டேக் யூவர் புக்ஸ் டேக் யூவர் நோட்ஸ் டேக் யூவர் பென்சில்
நாங்க ரெண்டு பேருமே பேசணும்னு ட்ரைப் பண்றோம் ஆனா முடியல எங்க ரெண்டு பேருக்குமே தேவைப்படுது அதுதான் ப பிளான் பண்ணிருக்கோம் அதை எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு ஒரு ஐடியா இல்லாம இருந்தது ஓகே சிவில இருந்து ஸ்டார்ட் பண்ணிருவோம் ஆ
பண்ணாரு
ஆனா உங்களோட வாய்ஸ் ரோபோட்டிக் மாதிரி அப்படியே மெர்ஜாய் மெர்ஜாய் வருது அப்பப்போ
தெரில நெட்ஒொர்க்கு நல்லாதான் இருக்கு
ம் ஆனா ஹாப்பி இஷூவா கூட இருக்கலாம்
யோசிச்சு பிராக்டிஸ் பண்ணணும் நென சுன்னா காலல சொன்ன நீ திட்டுவ பிரெட் ரோஸ்ட்‌ பண்ணி பீனட் பட்டரு அப்புறம் ரெண்டே ரெண்டு சாயந்தரத்துக்கு வந்து பிஸ்தா கா ராக வாதம் வேர் சொளபம் நான்